சொல் எங்க பேசிட்ருந்தே அம் அம்மாவ கூட் இப்ப உட்ட வரைக்கு வந்துட்டனா
ஆ ஆமா சொல்லு
கேக்குதா
கேக்குது எனக்கு சொல்லு
ஆ அப்றோ அங்க விட்டோ மறுபடியு இங்க வந்தொன்ன அம்மா வீட்டுக்கே வந்தொன்ன அவுங்க என்ன ஆனாங்க பழையபடி ஆரம்பிச்சாங்க
ம்
பழையபடி ஆரம்பிக்கவு இல்ல அந்த ஊரே வேண்டா அவுங்கள ஷிஃப்ட்டே பண்ணிடுவோ அங்க இருந்தா தான அவங்களுக் கு அந்த ஞாபகங்கள்லா வருது அந்த ஊரே வேண்டா ஷிஃப்ட் பண்ணிருவோன்னு அப்றோ அக்கா நா பாத்துக்குறே பட் எனக் கொஞ்சோ பைசா வேணு வீ ட்டையெல்லா ஆல்டர் பண்ணனு நா என்னோட வெச்சு பாத்துக்க முடியாது அவுங்களுக் என்னனா அட்டாச் டு பாத்ரூம் வேணுல்ல அம்மா அப்பாக்கு ஆ அது இல்லன்னா கஷ்ட ஆனா அக்கா வீட்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல
ம்
வெளில போயி யூஸ் பண்ணனு அந்த மாதிரி எல்லா இருந்தது னால சரி அம்மா அப்பாக்குனு தனியா கட்டலா அப்டின்னு யோசிச்ட்டு தனியா கட் ட்டு நாங்க கட்டி வெச்சி இப்ப பாத்துக்குறாங்கடா ப்ராப்ளம்லா எதுவு இல்ல ஆ அப்புறோ அங்க வெச்
அம்மாவ வந்து தனியா விட்டா தா ப்ராப்ளோம் ஆ அப்டி தானே ஆ எல்லாரு அதான் எல்லாரு கூட இருந்தா இது தெரியிரதில்ல
ம் நா இங்க கூட்டு வந்துருந்தே அம்பது நாள் வெச் ச்சிருந்த அம்பதுந் ச்சு இருந்ததெல்லா அவ்ங்குளுக்கு கொஞ்சோ இதாயி அப்புறோம் அ டாக்டர்ட கூட்டிட் போய் அட்மிஷன் போட்டு நல் நாள் ட்ரீட்மென்ட்டு கவுசிலிங் எல்லா குடுத்து அதுக்கப்புறோ குட் ட்டு வந்தோ இப்போ வரவா கடவுளுடைய புண்ணியத்துல இப் பரவால்ல நெறையா பிரேயர்ஸு அ மெடிசன்ஸ் டாக்டர் சப்போர்ட் நல்லா இருதுது அக்காவு ரொம்ப நல்லா கேர் குட்ருது அதுனால முட் டியுது முடியில அவுங்க ரெண்டு பேத்துக்கு எப்புடி சமச்சு குடுத்துருது அவங்கள பாத்துக்குது ம் ம் இருக் ஒரு நியர்லி எயிட்டிஸ் நெருங்குவாங்கன்னு வச்சுக்கோயே
அப்டியா ஆ ஆ
ம் பரவாயில்ல இப்போ ஒரு மாதிரி எல்லா ஓகே தான்டா நல்லா இருக்கா ங்க உங்க அண்ணா எல்லா நல்லா இருக்காங்களா அண்ணா தானே உனக்கு
ஆமா அண்ணா ஒருத் தேந்தா நல்லா இருக்கா அவனு நல்லா இருக்கா அவனுக்கு கல்யாணோ ஆயி இப்போ ரெண்டு பிள்ள
ஓகே ஓகே ஓகே
ம் அவ்ளு இல்ல பாப்பா படிக்கிற ஸ்கூல்லயேதா படிக்கிறா
ஓ சூப்பர் சூப்பர் உங்க வீட்ட சுத்தி தோட்டோ ஏதாவது போட்ருக் யா
தோட்டம்லா இல்ல நா ரென்டல் ஹவுஸ்லதான இருக்கே
ஓகே சின்ன சின்னதா அந்த தொட்டி செடி எல்லா வைக்க முடி யாதா
இங்கயா செகண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுல செகண்ட் ஃப்ளோரு
பால்கனி இல்லயா
பால்கனி இருக் கொஞ்சோமா இருக்குது அதுல கொழந்தைங்க வெளையாடுறதுக்கே செரியாருக்கும் வெச்சிருந்தேன்
ஆஹ்
ரோசு அப்புறோ வந்து இந்த ம நம்பளே ம வெதைப்ப தெரியுமா மெளகா தக்காளி கொத்தும் தழ புதினா தழ அதெல்லாமே சின்ன என்ன பண்றாங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்ல வெளில போனோம்னா அதெல்லா ஃபுல்லா காஞ்சிருது தண்ணி ஊத்
ஆஹ் அப்ப நீ வந்து அந்த சொட்டு நீர் மாதிரி பாட்டுல்ல ஓட்ட போட்டு வச்சுட்டு
அது பண்ணனாலு இங்க பய ங்கரமா காத்தடிக்கும்பா காத்தடிக்கும் போது என்ன ஆகு அப் படின்னா எல்லா இதாயுடு ஒன்னா ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இறங்கிரு இல்லைன்னா பாட்டில் வெளில விழுந்துரு அந்த மாரி ஆயி ரு அ நாங்க அந்த அந்த குலுகோஸ் போடுவோம்ல்ல நா அந்த மாரி வச்சுட்டு போனு அதுமே காத்தடிச்சு எல்லா கீழே விழுந்துருச்சி அதனால சரி வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு கத்தாலையு அந்த இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல கற்பூரவள்ளியு
ஆமா
சரி அது ரெண்ட மட்டு வச்சிருக்கறே ஏனா அது கொழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கத்தாலையு க அந்த இதுமூ கத்தால வந்து பாப்பாக்கு அலர் குச்சி இருக்குல்ல அ பாப்பாக்கு வந்து டஸ் டு அலர்ஜி இருக்குது அது அப்புறோ வந்து இஸ் இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குது அதனால ஏதாது பூச்சி கடுச்சிசுன்னா அவளுக்கு சேராது கத்தாழைய மலார்னு போட்டு குளிக்க வச்சுருவே அப் அப்பறோ எனக்கு உ கத் கற்பூரவள்ளி செடி கம்பல்சரி இருக்கணு அ சளி வந்துச்சு னா ஏதாது வந்துச்சுன்னா நல்லா கசக்கி விட்டு அப்டியே ஊத்தி விட்ருவே அவங்க ரெண்டு பேத்துக்குமே அத மாரி சின்ன வயசுலருந்தே குடுச்சுக்குங்க ரெண்டு
ஐயோ எங்க அதெல்லா கொஞ்ச கஷ்டம்
இல்ல அது நம்ம குடுத்து தா பழக்கணு அவங்களு குடிக்கெல்லா மாட்டாங்க அந்த வாமிட் பண்வாங்க தெரிமா வாமிட் பண்ணும் போது எல்லா குடுத்துட் டக்குனு நின்றும் இந்த இஞ்ச்சாறு குடுப்பே இஞ்சிச்சாறு வந்து தேனும் இஞ்சிச்சாரும் கலந்து மு முக்கா வாசி நா வந்து நாட்டு வைத்தியத்துக் கே தா போவேன் மலார்ன்னு ஆமா மலார்ன்னு ஏன்னா அவ் ம இவுளுக்கு வந்து என்னாச்சுன்னா அ ஒம்போது மாசம் இருக்கும்போது நம்ப இது போடுவோம் தெரியுமா தடுப்பூசி தடுப்பூசி போட் டுட்டு வந்து அடுத்த நாளு சிக்கன் பாக் ட்ஸ் மாரி வந்துருச்சு ஐயோ சிக்கன் பா அம்மா தா போட்ருச்சோ என்னுமோ அப்புடின் தெர்லயேன் சொல்லிட்டு அதுக்கப்ற ரொம்ப வந்து கஷ்ட இது பண்ணோ அப்பற டாக்டர்ட்டயே மறுபடி போய் கேட்டோ இந்த மாரி தடுப்பூசி போட்டு அடுத்த நாள் வந்திருச்சு அப்டின்னு அது சத்து பற்றாக்குற இருந்தா இந்த மாரி வரு ம்மாமா இல்ல ஏதாது ஒரு பூச்சி கடிச்சிருந்தா வரும்மாமா ஆனா அது வந்து ம் இது இல்ல சிக்கன் பாக்ஸ் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புற ஆயின்மென்ட் குடுத்தாங்க அப்பதா தெரிஞ்சுது அவளுக்கு அந்த மாரி அலர்ஜி இருக்குதுன்னே
நல்ல சோப் எதாது அந்த இன்டு இது இந்த பேபி சோப் எல்லா இருக்குல
ஆமா நா அவளுக்கு சோப் பே சோப்பே மேக்சிமம் போட்டுட மாட்ட கல்ல மாவுதா கல்ல மாவு ஆ இல்லினா கத்தாழ இதுதா போட் டுடுவ அவளுக் இல்லினா பா அப்புற ரொ வ வ அதே வந்து எம் பையனுக்கு கல்ல மாவு போட்ட கல்ல மாவு அவுனுக்கு சேர்ல கண்ணு பொங்கி பொங்கி வந்துது அதனால அவனுக்கு பேபி சோப் போட்ட போட ஆரம்பிச்ட்ட அவனுக்கு அவனுக்கு சேந்துக்குச்சு அவ இப்பயுமே அவனுக்கு என்னனா மூணு வயசு ஆவுது அவனுக்கு மூன்ற வயசு ஆவுது அவனுக்கு எல்லாமே சேந்துக்குவோ என் புள்ளைக்கு பத்து வயசாவுது இன்னும் அவளுக்கு எதுவுமே சேராது ஐஸ்கிரீம் சாப்ட்டானா சேராது சாக்லேட் சாப்ட்டானா சேராது
ஆமா ஒன்னொண்ணு ஒரு ஒரு ரகமாதா வர்
ஒன் ன்னும் இல்ல இப்ப நம்போ ஒரு நம்ப இது இல்லாம ஒரு ரெண்டு மூணு பேர் நின்னுட்ருந்தாங்கன்னா அவுங்களோட அந்த இது நோய் எதிர்ப்பு சக்தி அவளுக்கு கம்மியா இருக்கும் அவங்ளோட எதாவ்த் து இது பண்ணுவாங்கல்ல ஒரு போ ரெண்டு மூணு கொஞ்சம் கூட்டமா இருந்துட்டாங்கன்னா
விடாம
ஆமா அத் தேதா சொல்றாங்க அது குடிக் அது ஒ கண்டின்யூ பண்ணுவேன் பண்ணுவேன் ஒரு பத்து நாள் இருவது நாள் பண்ணுவேன் எங்கேயாச்சும் நம்ம வெளில போய்ட்டு வரோம்ல ஒரு ரெண்டு மூணு நாள் விட்றோமில்ல அப்டியே அத விட்ருவே அதுதா என்னோட பெரிய மைனஸ் பாய்ண்ட்டு
நியூவா குடு அது வந்து அஹ் விடாத மேஜிக் பணு
ஆமா அது டாக்ட்ரே சொல்லிர்க்காங்க லைட் ட்டா போடுங்க போதூ நீங்க வந்து ரொம்ப நெறையா போடணுங்றதுனா டெய்லியு கொஞ்சோண்டு மஞ்சத் தூளு பெப்பர் போட்டு குடுங்க இல்ல அப்டின்றாங்க அப்றொ ஒவ்வொரு டாக் ரு என்னங்குறாங்க பெப்பர் போட வேணா நீங்க போடு வெறும் மஞ் தூள் மட்டு லைட்டா போட்டுக் குடுங்க ஒச்சின் அதாவ்து ஒரு க்ளாஸ் பால்ல நீங்க குடுக்க வேணா ஆஹ் கொஞ்சமா போது போது அஹ் ஹலோ
பேசுறா
கேக்குதா
கேக்குது
ஆஹ் சேர்
கேக்குதுறா
ஆஹ் கேக்குது கேக்குது எனக்கு மத அந்த மாதிரி வந்து போட்டு குடுத்துட்டே இருப்பே கொஞ்சொ நல்லாயிட்டான விட்டுருவே அதுதா பெரி இப்ப வந்து இவ்ரு என்ன பண்றாருனா டெய் லு இந்த த இது தண்ணி பாட்டில்க்குள்ள அவ ஸ்கூலுக் கொண்டு போறால்ல அதில வந்து ஒரு அரக் அரநெல்லிக்காம்பாங்கள பெரிய நெல்லிக்கா அத அரவாசி வந்துக் கட் பண்ணி அதுல போட்டுட்டு கொஞ்சோண்டு துளியோ ஒரு பிஞ்ச அளவுக்கு அவளுக்கே தெரியாத மாரி மஞ்ச தூள் போட்றாரு
ஆஹ்
அவளுக்கு அந்த கொஞ்சொ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சொ கம்மியா இருக்குது அன்னால அதுக்கு இது எடுத்துக்க சொல்லி ஆனா எப்பயுமே நெல்லிக்கா போட்டு குடுத்துருவோ
பொத்தி பொத்தி வளத் க்கணு செரியா நீ இப்ப சொல்லறில்ல நா விட்ருவேனு
ந்தோ நா ம்மல்லா எப்டி வளர்ந்தோ நாம்பவ்வா நாம்பலா நல்லா வெயில்ல சுத்துனோ மண்ணுல வெளையாண்டோ
இப்ப அவளுக்கு தெரியலன்னா பரவால்ல ஒனக்கு இருக்கூனு தெரிஞ்சு போச்சில்ல அப்ப நீ கான்சியஸா இருன்ற ஆஹ் அனுப்பு வெளியில அனுப்பு குட்டி எல்லா வீட்ல இருக்கவே மாட் க எல்லாரு சொன்னாங்க பையம்பாரு வெயில்ல போறா கருத்து போயிட்டா இலச்சு போயிட்டா ஏனா கொழந்த வந்து ரொம்ப பிங்க்கு கலர்ல இருப்பா நல்லா ஃபேரா இருப்பா எப்ப இந்த ஒரு அஞ் அஞ்சு வயசு தட்டுச்சு வெயில ஆட ஆரம்பிச்சானோ அவனோட அந்த ஸ்கின் டோனே அப் ப்புடியே மாறிருச்சு ஆனா நா அத கண்டுக்கறதே இல்ல ஆடுன்றுவே நானு எல்லா சொல்லுவாங்க என்ன பைய இப்புடி போயிட் இப்பிடி போயிருச்சுன்வாங்க அத எல்லா கேட்டுக்கறது இல்ல நீ போ ஆடு போ நா ஆட உட்ருவ கொஞ்ச கொஞ்ச ஆடு மருந்து குடுக்கறதுனா குடு க்கலா வெளில விடு அவள நீ போ தொணைக்கி
இல்ல வெளில இங்க யாரு ஃப் இங்க எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ள வெச்சுதா பூட்டிக்குவாங்கப்பா பூட்டிக்குவாங்கனா அவங்க வீட்டுக்குள்ள யே வெளையாடு மாடி இருக்குது தம்பி பாப்பா ரெண்டு பேர்தா மேல போய் விளையாடணு இங்க யாருமே கெடையாது பக்கத்து இ யாருமே இங்க கூட் இ ஆ ஷெட்டில் சூப்பர் இப்ப அதுக்குதா போயிட்ருக்குறா இப்ப வந்து ஓ ஸ்கூல் முடிச்சுரு ஸ்கூல் முடிஞ்சது போக அதுல வந்து ஒரு ஒரு மணி நேர எக் ஸ்ட்ரா வந்து செட்டில் செட்டில் கார்க் இல்ல பால் பேட்மிட்டன் வெளையாண்ட்ருக்கா அது செரி நீ ஸ்கூல்லயே வெளயாடு றன் விட்டுட்ட நானு எதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தா போது அப்டின் சொல்ட்டு இதுக்கு முன்னாடி கரத்தே பண்ணட்டு அப்டின் சொல்ட்டு கராத்தா போற வரைக்கு எந்த பிரச்சனையு இருக்காது எனக்கு
கியா இல்ல சும்மா கத்துக்க வுட்டியா
சும் இல்ல ஸ்கூல்லயே கத்து குடு குடுத்துட்ருக்கறாங்க அதனால அங்கயே விட்டுட்டே
ஆ
ஏ
இங்க கொழந்தையு கேக்கறா நா வந்து ஒரு மாச அனுப்புனே அவன ம் இதுக்கு என்னன்னா எல்லாத்தைமே வெளையாட்டா பாக்கறா சின்சியரா பாக்க மாட்டேங்கிறா
ம்
அதனால நீ எப்ப வந்து உண்மையா ஒண்ணுக்கு ஆசைப்படுறியோ அப்ப நா வந்து உன்ன இது பண்றே மறுபிடியு சேத்தி வுட்றே அப்டின்னு நான் நிறுத்திட்டேன்
உம் ஹும்
அது ஆனா இன்னமு தான் கேக்குது என்னய அனுப்பு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு
ஆமா இதுல லவுட் ஸ்பீக்கர்ல பேச முடியுமா
ஆஹா அந்த இத ஆப்ஷன்ல்லாம் இல்ல
இல்ல இல்ல ஆ சரி சரி
என்ன படம எதாது பாத்தியா
நானா நான் இ இ நா வந்து கிட்ஸ் படம் தான் நெறைய பாப்பேன்
உம்
அதுவும் இல்லாம சின்சானு ப்ளூயி
நா கூட சோட்டாபீம் பாக்கணுனு ரொம் ரொம்ப ஆச ரொம்ப நாள் ஆச்சு போட்டு ஆனா இப்போ எடுக்க மாட்டேங்குது நாங்க குடுத்துருக்க பேக்கேஜ்ல அ சோட் இல்ல எடுக்க
இல்ல சோட்டபீம் ரொம்ப இது கம்மியா தான் ஓடுது அதுக்கு பதில் லிட்டில் சிங்கம் போட ஆரம்பிச்சுட்டா
ஆஹ் அதலாலதா எனக்கு புடிக்கிறதில்ல ச் பாக்கலாம் எப்போ மறுபடியும் வாய்ப்புகள் வருதோ அப்ப மறுபடியும் பீமை போட்டு நான் பாரே தீருவேன் க்யோன் பா எல்லாரும் பேசுறது ஆஹ் மியூசிக் க்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு எல்லாமே புடிக்கும் அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு அது
ஆமா அதுல வந்து ஆனா தீர்க்க முடியாத பிரச்சனைகளே இல்ல அப்டின்ற மாரி ஆமா சீரிசா இங்கயு அப்டிதா நானு அதேதா பண்ணுவேன்